ஆ
அன்பா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்க சொல்லுங்க
ஆ சொல்லுங்க உங்க வாழ்க்கைய பத்தி கடைசியா சொல்லிட்டு இருந்தீங்க
என்னங்க கடசியா டீ குடிக்கறதப் பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோ நீங்க வேற
ஏ என்னாச்சு
டீ குடிக்குங்குள்ளயு அடுத்து உங்களுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல போணு அடிச்சிட்டீயே
ஆமாங்க கொஞ்சோ வீட்டுல வேலையா அதுக்கே நேரோ கரெக்டா இருந்துச்சு
ம் ம்
அப்பா பாத்தீங்கன்ன திடீனு கடக்குவான்னு கூப்பிட்டாரு அதனாலதா போயிட்டு வரலான்னு சொல்லி வச்சே பாத்தா அவரு நா உனய கூப்பிடவே இல்லடா அப்டின்னுட்டாரு அதனால திருப்பி வந்துட்டு உங்கள்டிட்ட பேசுவோமேன்னு எல்லா உங்க மேல இருக்கற ஒரு அன்புதா
சேரிங்க சேரிங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க அத மட்டு கிளியர் பண்ணிருங்க
சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவுங்க உடல் பயிற்சி தேவை அத மட்டு சொல்லுங்க
அ அது வந்துட்டு ஒரு நாளைக்கி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மினிமம்
ம்
இருந்தாலே நீங்க இப்ப வந்து ஜிம்முக்கு போறீங்க அப்டின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரோ எடுத்துக்கோங்க அதுக்குள்ள முடிச்சிருங்க நீங்க செய்யற ஒர்க் கவுட் எல்லாத்தையு அப்ப முடிச்சிட்டீங்கன்னா அது க்குள்ள வர்றது எல்லாமே நல்லா இருக்கு நீங்க அதுக்கு மேல பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கார்டியோல முடியு புரிஞ்சா ஃபேட்லாஸ் அப்டிங்கிற மாரி கணக்கு நீங்க வந்து ஃபேட்லாஸ் பண்ண எந்த விதமான அவ சிமே கிடையாதுல்ல ஆ அதனால சொல்றே அப்டி பண்றதுதா முடிஞ்ச அளவு பெஸ்ட்டு நீங்க வந்து ஜிம்முக்கு போறது இது ஒரு கா மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அர முக்கா மணி நேரோ கரெக்டா நாற்பத்தஞ்சு நிமிஷோ இருக்கணு அந்த நிமிஷோ அதுக் குள்ள வந்துட்டு நீங்க வந்துட்டு சாப்புடணு என்ன சாப்டலானா ரெண்டு வாழப்பழ சாப்டலா முட்ட சாப்புன்னா சாப்புல்லா சாப்ட்டு முடிச்ட்டு ஜிம்முக்கு கரெக்டா ஒரு பதினஞ்சு நிம் மிஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் காஃபி ஒண்ணு இருக்கு சரிங்ளா காப்பி தூள வந்துட்டு தண்ணிய கொதிக்க வச்சு வெறு த சக்கர இல்லாம குடிச்சீங்ன்னா சொன்ன அது என்ன பண்ணுனா நம்ம ஒடம்புல இருக்கிற ரத்தத்த எல்லா சூடாக்கி அது எப்டி சொல்றதுனா ஒரு ஜிம்முக்கு வந்தோனே நல்லா வேல செய்ற மாரி ஒரு ஒரு புத்துணர்ச்சிய அது குடுக்குங்க அதுக்கு பேரு தா ஆங்கிலத்துலந்து ஃப்ரீ ஒர்க் அவுட் அப்டின்னு ஒரு ஃபுட்டு
ம் ஃப்ரீ ஒர்க்கவுட்டுக்கு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஃபுட்டு சாப்புறது
அ அது குடிச்சோம்னா எப்டி சொல்றது நறைய வெயிட்டு தூக்கலா நல்ல ஒடம்பு வந்து அடிச்சம்னா பம்ப் அதிகமா இருக்கு ஒடம்பு அந்த மசில் மட்டு நல்லா சைஸா தெரியு
ம் ம்
புரிண்ச்சா ஆ அதுதா நண்பா அதததுக்குனு ஒன்னு ஒன்னு இருக்கு நீங்க போய்ட்டீங்னா போக போக கத்துக்லா எல்லாமே
சேர் சேரி அதாங்க ஒரு டவுட்டா இருன்ச்சு என்னன் கேட்டே என்ன ஏதுன்னு
ஆ எனக்கு ஒரு டவுட் இருக்கு நானு லாஸ்ட் டா உங்க ஊருக்கு வந்தல் நண்பா
ஆமா
ஆ உங்க ஊர்ல வந்தாப்போ நா அங்க நறைய மாங்காவா பாத்தே இப் இப்ப எப்டி மாங்கா நறைய இருக்கா அங்க
அதெல்லா எங்க ஊர் சைடு நறைய தோப்பு இருக்கனால எல்லாவெறும் மாந்தோப்பு பாக்லா தென்னந்தோப் பாக்லா வாழத்தோப்பு பாக்லா அந் மாரி நறைய தோப்பு இருக்குங்க எங்க ஊர் சைட்லா
அ அ அ ஆனா நா ஒன்னே ஒண்ணு மட்டு மறக்க மாட்ட நண்பா ஒரு தடவ வந்து உங்க அப்பா கூட வந்து நா ஒரு டீ கடைல டீ குடிச்ச நண்பா
செரி
டீ அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு உண்மையா சொல்றே அத நா இப்
ம் ம் ம் அந்த கடய அந்த சைடு அந் இதுல அந்த ஒரு டீ கட தாங்க சூப்பரா இருக்கோ
ஆ அதுதாங்க அது சூப்பரா இருந்ச் தே அதுக்கப்புறோ நம்ம இந்த ஆட்டோ பின்னாடி உக்காந்துட்டு போனோ நாவகோ இருக்கா நம்ம உங்குளுக்கு
ஆ இருக் இருக் இருக் இருக்
ஆ பின்னாடி ரோட பாத்துட்டு இயற்கய அத அப்டியே பாத்துட்டே போனோமுல எவ்ளோ அழகா இருந்துச்சு
ம் அதுலா ஒரு நினைவுகள் தா
ஆ அருமையா இருந்ச்சுங்க மறக்க முடியாது ஏன்
ஆமா ஆமா இன்னொரு தடவ கூட வாங்க
ஆ ஆ ஆ ஆனா அடுத்த தடவ வரும்போதுலா நம்மள்ட்ட வண்டி கார் ஒன்னு எடுத்துட் தாங்க வருவோ
ஆமா காரவ எடுத்துட்டு வந்தீங்கன் வை ங்ளே மலைப் பிரதேசங்கள்ல போய் சுத்தி பாக்லா ஆ ப தண்ணி இருக்கிற எடத்துக்கு போலா அந்த மாரி நறைய எடங்கள் இருக்குங்க வந்து எங்க ஊருன்றது வந்துட்டு ஒரு ஹிடன் ட்ரெஷார் சுத்தி பாக்றதுக்கு ஆனா யாருக்கும் தெரியாது கண்டுபுடிச்ச அது ஸ்பாட் போனம்னா சூப்பரா இருக்கு ஆமாமா எனக்கே ஒரு சில எடம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரோ ஃப்ரெண்டு எ ஃபிரண்டு ஒருத்த இருக்கா எ நண்பர் அவனுக்கு தெரியு அவனயு கூப்ட்டுப்டோம்னா கொஞ்ச வசதியா இருக்கு எந்தெந்த எட எங்கங்க சுத்தி பாக்கலான்னு அதோட பிளான் போட்டு வாருவோ என்ன சொல்றீங்க
அ இன்னொரு தடவ வருவோ வந்துட்டு எல்லாரு சுத்தி பாத்துட்டு நல்லா இருந்துட்டு தா போறோ செரிங்ளா ஆ சொல்லுங்க சொல்லுங்க நீங்க எது என்ட்ட கேக்கணுமா கேளுங்க நா சொல்றே
அதாங்க அந்த ஃப்ரீ ஒர்க்குன் சொன்னீங்கல அது மாரி ஒர்க்கவுட்டுக்கு அப்பற என்ன சாப்புட்றது ஒர்க் கவுட்டுக்கு முன்னாடி என்ன சாப்
ஒர்க்கவுட்டுக்கு முன்னாடி எப்பையுமே நீங்க வந்துட்டு கம்மியாவே சாப்டுங்க ரெண்டு பழ அதுவே போது என்னைய கேட்டா நீங்க ஒர்க்கவுட் முடிச்சு சச்சு வந்துட்டு அதுக்கப்பற வந்துட்டு ஒரு ஒரு மண் நேரத்துக்குள்ள ஃபுட்டு சாப்டுங்க சாப்பாடு எடுங்க அதா உங்களுக்கு நல்லது ஏன்னு பாத்தீங்கனா நீங்க வந்துட்டு ஜிம்முக்கு போய் ஒர்க்கவுட் பண்ட்டு வந்திருப்பீங்க ஒங்களோட தசைகள் நாரெல்லா அப்பதா உங்களுக்கு வந்து ஒடஞ்சிருக்கு மசுல் எல்லா உங்களுக்கு புரியுதா நா என்ன சொல்ல வரன்னு அ அந்த ஒடஞ்சிருக்க நேரத் துல நீங்க கரெக்டா நீங்க வந்துட்டு ஒரு கறியா இருக்கட்டு ஒரு முட்டையா இருக்கட்டு ஒரு கொண்ட கடலையா இருக்கட் டு எது சாப்டாலுமே சீக்கர வந்துட்டு உங்க மசுல் வந்துட்டு ரெக்கவரிக்கு யூஸ் ஆகு ம் அதனால என்ன ஆகுனா ஒடஞ்ச மசுல் திருப்பி வந்து ஈஸியா ரீபில்ட் ஆகும் போது அது வந்து ரொம்ப வால்யூம் சைஸ் அதிகமா இருக்கு
ம் ம் ம்
ஆ இதுதா கணக்கு இப்டி பண்ணம்னா ரொம்ப ஈஸி யா வந்துட்டு நம்ம நெனைக்காதத வந்து அச்சீவ் பண்ணலா
ம் ம்
ஆ அது வந்து ரொம்ப பேசிக்கா அது வந்து ரொம்ப வந்துட்டு எப்டி சொல்றதுனா ஒரு பிகினர் அப்டிங்கிற மாரி ஆளுங்க மட்டுந்தா இதுக்கு ஃபாலோ பண்றாங்க ரொம்ப ப்ரோவாகலா அப்டிங்கிற மாரி இருக்க நெனைக் கிறவ்ங்க வந்துட்டு அவ்ங்கள்ட்ட காசு அதிகமா இருக்கு அவங்கலா என்ன பண்ணுவாங்கன்னா வே புரோட்டின் அந்த பால் மாவு பவுடர்னு ஒன்னு இருக்கு அது சாப்டுவாங்க அது சாப்ட்டா என்ன ஆகுனா எல்லா த்துமே எப்டி சொல்றதுனா தேவப்பட்ற பொரதச்சத்துன் பாத்தி ஏனா ஒரு உங்களுக்குன்னு பாத்தீங்கனா ஒரு நாளைக்கு ஒரு எழுவத்தஞ்சு கிராம் புரோட்டீன் வேணு புரிஞ்ச்சா ஒரு முட்டைலயே ஆறு கிராம் தா இருக்கு வ ஒரு ஆள் பாத்தீங்கனா அ எழுவத்தஞ்சு கிராம் புரோட்டீனு வர் தீங்னா நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு முட்ட சாப்புட்ற மார்ருக்கு பதினஞ்சு பதினெட்டு முட் முட்ட சாப்புட முடியுமானு கேட்டீங்கனா முடியாது அது ரொம்ப கஷ்ட தெகட்டிரு வாந்தி வந்துரு கவுச்சி அடிக்குல்ல அதுல
ஆமா ஆமா ஆமா வாய்ப்பில்ல அதெல்லா
அ அதோட இன்னொரு அனதர் வே ஆஃப் ஒரு ப்ராசஸ் தா இது என்னன்னா பால் பவ்ட்ரு அதுல வந்து நீங்க ஒரு கப் எடுத்தீங்கனாலே சின்ன கப்பு தா இருக்கு அது ஒரு நூறு கிராம் இருக்கு செரிங்ளா அந்த ஒரு கப்லயே அ எப்டி சொல்றன்னா முப் முப்பத்தஞ்சு கிராம் புரேட்டின் இருக்கு அப்ப நீங்க அதுல ரெண்டு கப் எடுத்தாலே போது புரிஞ்ச்சா உங்களுக்கு என்ன சொல்றன்னு ஆ அத அப்டியே கொஞ்ச பால்ல கலந்து ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி போட்டு குடிச்சி அவ அத லைட்டா பால்ல வந்து கலக்கி குடிச்சிட்றாங்க அதா அவுங்களுக்கு வந்து ஈசி தியா இருக்கே அப்ப பதினஞ்சி முட்ட சாப்படனு அவசியமே இல்லேல பாத்தீங்கல்ல அதுதா காசு இருக்குமோது அதுக்கு தகுந்த மாரி பண்ணலா இது
ம் புரிது புரிது புரிது வரிஸ்யா இப்பதா புரிது என்னனு
சொல்லுங்க சொல்லுங்க உங்க ஊரோட ஃபேமஸான ஒரு சாப்பாடு அப்டினா என்ன
எங்க ஊர்ல ஃபேமஸான சாப்பாட்னா வந்துட்டு இது புரோட்டா சொல்லலா
ஆ வேற என்ன இருக்கு
வேற இனிப்புகள்ல வந்துட்டு என்னது லட்டு
ஆ சேரி
ஜாங்கிரி குலாப்ஜாமு அதலா நெறைய செய்வாங்க இந் சைடு இந்த ஊர் சைடு மைசூர்பாக்கு அதெல்லா செய்வாங்க
ஆ ஆ தெரிஞ்சுது தெரிஞ்சுது
ம் அதும் இல்லாம இங்க வந்துட்டு காட்டன் வந்துட்டு அதிகமா வெளையு
காட்டன் காட்டன் வந்து பஞ்சு வந்துட்டு அதிகமா வெளையறதுனால உங் ஊர்ல வந்து தேனில பஞ்சு இருக்குனு சொல்றீங்க
ஆமா அந்த ஊர்ல வந்துட்டு
பஞ்சு வச்சு என்ன இத என்ன என்ன இதுக்கு பஞ்சு யூஸ் பண்றாங்க
பஞ்சு அதவே வந்துட்டு நம்ம மெத்தைக் யூஸ் பண்ணிக்குலா துணிக்கு யூஸ் பண்ணிக்குலா அதுக்கப்புற்மா அந்த நம்ம மெழுவு த்தி திரி ஏத்துவம்ல வெளக்குல திரி அது க்கு யூஸ் பண்ணிக்குலா ஆ அந்த மாரி நெறையா இருக்குங்க அந்த மாரி இப்ப நம்ம எதாவ்து குளிர்காலத்துல சொட்ரு போட்னும்னா ஜாக்கெட்டுக்கு நடுல அந்த பஞ்சு வப்பாங்க
ஆ
அதுக்குலா நெறைய யூஸாகு எங்க வீட்டுக்கு பின்னாடி நல் நெறைய பஞ்சு மில் இருக்கு
ஓ ஓ ஓ சேரி சேரி
எங்க வீட்டு அடுத்த தெருவு சைடு போனம்னா நெறைய பஞ்சு மில்லு
ஆ இப்ப வந்துட்டு எங்க ஊர்லனு பாத்தீங்கனா வைங்கள எங்க ஊர்லன்பாத் தீங்கனா இங்க வந்துட்டு என்ன பேமஸ் அப்டினு கேட்டாங்கனா இங்க எல்லாமே பேமஸ்தா இங்க நாங்களு பேமஸ்தா என்னோட நண்பர் ஆமாங்க
ஆ
ஆ என்னோட நண்பர் இர்க்காரு சுத்தி சுத்தி அடிப்பாரு
பயங்கரமான ஃபேமஸ்ன்றியளா
ஆமா அவர எங்க கேட்டாலு தெரியு அவரு தா அவரு தா இங்க வந்து தங்கமே அவரு தா தங்கம்னாலே அவரு தா அவரு தா தங்கமே ஆ நா யார சொல்றேனு உங்ளுக் தெரிதுல
தெரியுது நா கண்டுபிடிச்டேங்க அவுளோ இதெல்லா ஒன்னுமில்லைங்க
ஆ தங்கமான மனசுங்க அவருக்கு பாக்கற்க்கு அப்டி இருக்க மாட்டாரு ஆனா மனசு தங்கோ தெரியும்ல உங்களுக்கு அவர பத்தி அ நமளுக்கு ஒரு உதவினு கேட்டம்னா வச்சுக்கிங்க ஒ டனே வருவாரு அ அதுதா எனக் தெரியு அவர்ட்ட புடிச்சதே அதாங்க உதவினு கேட்டா ஒடனே ஓடி வந்து அது பணமா இருக்கட்டு அவர் செய்ய முடியலேனாலு அவர் வந்து அந்த ஒரு உதவிய குடுக்குறாரு பாத்தீங்ளா அதுக்கெல்லா ஒரு மனசு வேணுங்க
ம்
அ
சேரி ஸ்டேஷ்னரி நண்பர் தான சொல்றீய
அவர் இல்லங்க ஏன் கூட இப்ப இருக்காருங்க ஒர் நண்பர் அவருங்க அவ இன்னொருத்தர பாத்தீங்னா ச்சு நீங்க அந்த ஸ்டேஷ்னரி நண்பர் அவர கேக்குறீங்களா அவரு வந்து வாயிலயே வட சுடுவாருங்க நீங்க வந்து எண்ணெய்ல தா வட சுடுவறத பாத்துருக்கீங்க அவரு வாயிலே சுடுவாரு ஆ னு மேல தூக்கிட்டு லைட்டா எண்ணய ஊத்திட்டு கட கட கடன்னு கொப்பிளிப்பாரு அ அப்டி மாவ போ புழுஞ்சி விடுவோங்க அவரு அப்டியே குடிப்பாரு
சேரி சேரி சேரி சேரி
ஆ அவர் பேரே தலைவர் திமிங்கலோ தெரியுமா தெரியாத உங்களுக்கு
என்னங்க நீங்க வேற பெரிய பெரிய வார்த்தல்லா சொல்லாதீங்க
ஆமாங்க அவருக்கு ஒரு பழ மொழியே இருக்கு அத சூட்னதே அவுங்க அம்மாதா கழுவுற மீன்ல நழுவுற மீன் புரியுமா உங்களுக்கு எங்கேயாது கேட்டிருப்பீங்ளா நம்ம கழுவி அப்டியை இருப்பமாமா சடக்குன்னு குதிச்சு ஓடிடுவாரம்மா அவரு
கழுவுர மீன்லயும் நழுவுர மீன்
ஆமா இத தாங்க செய்ரிங்க எங்க அப்பா கூப்புட்றாரு நா வெக்கிறே பாய் நாளைக்கு பேசலா குட் நைட்
ஆ செரி சேரிங்க சேரிங்க